ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா எப்டி இருக்கீங்க
ஆ கேக்குது சி்ஸ்டர் நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு
ஹலோ கேக்குதா ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கேக்குதா ஹலோ
இப்பதா சாப்பாடு ஸ் செஞ்ச ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது பேசுங்க ஹலோ சிஸ்டர் ஆ தோ சாப் பசங்களுக்குல்லா சா ஆ சாப்பாடு செஞ்சுகிட் இருக்கே இப்பதா குடுத்தே செரி உங்க்ளுக்குதா நா கால் பண்ணலான் நனச்சே சிஸ்டர் நீங்களே கால் பண்ட்டீங்க
என்ன விஷியோ
உங்களுக்கு இன்விடேஷன் வெச்சாங்களா ஃப்ரெண்டு
ஆ வந்திருந்து
நம்ப மாடிவீட்ல இருந்ததான பக்கத்துல ஆ வந்துச்சு அதா உங்குள்ட்ட கேக்கலா நீங்க என்ன வரா மாரி இருக்கீங்களா எப்டி என்னன்ட்டு
நா இன்னவரயு ஐடியா இல்ல நீங்க போற மாரி ப்ளானா இருந்தா போய்ட்டு வர்லாம்
ஆ போலா சிஸ்டர் என்ன நம்ம வாடக வீட்ல இருந்தாங்க அவங்க அப்பா அடிக்கடி வந்துட்டு போவாங்க செரி ரிட்டர் பனு கூப்பட்றாங்க நம்ளு இந்த மாரிவில்லா பாத்தது இ நீ நிகழ்ச்சிலா நா பாத்தது கெடையாது ரிட்டர் மென்ட் பங்க்ஷனுக்லா போனதில்ல
ஆ
என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது செரி போய் ஒரு அது ஒரு இது ஒரு அனுபவமா இருக்குல்ல
ஆமா ஆமா கண்டிப்
பாத்துட்டு வர்லா அதனால செரி போலாண்டு இருக்கே செரி உங்களுக்கு உங்களுக்கு வச்சுட்டாலா என்னன்னு த்ரில
ம் ம் ம்
அதனால நம்ம கேட்டுட்டு இது பண்ணிக்லாம இல்லன்னா ஒன்னா சேந்து போலா என்ன சிஸ்டர்
ஓகே ஓகே வாய்ஸ் கிளீயரா கேட்குதுல
ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ சேரி ஓகே நீங்க எப்ப கெளம்புறீங் சொல்லுங்க இல்ல நீங்க எப்ப கெளம்புறேன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாரி போயிட்டு வந்தர்லா
ஆ நம்ப அதா அன்னக்கி மார்னிங் அவுங்க எப்டியு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தா வக்கிறாங்க நம்ம இங்கருந்து போறதுக்கு எப்டி ரெண்டு பஸ் ஏறி போற போலதா இருக்கு நம்ம என்ன பண்வோ ஒரு டுவெல்லோ ஓ கிளாக் அந்த மாரி போலாமா
ஆ ஓகே நா ரெடி நீ
போனாதா நம்ம ஒரு ஆ டுவெல் ஓ கிளாக் போனாதா இங்க இருந்தே கெளம்பனாதா பஸ்ஸு சப்போஸ் ஒரு பஸ் மிஸ் பண்ணுவோ எல்லா பாத்துட் ஒரு அஞ்சு அஞ்சர இல்ல ஆறு மணிக்குள்ள போயிலா கண்டிப்பா
ஆ ஓகேப்பா போய்ட்டு வருவோ நம்மளு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாரி இருக் ல்ல ஜாலியா
ஆமா ஆமா அவங்க அவங்க ரிலேட்டிவ்ல எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்த மாரி இருக்கு வந்து பழகியிருக்காங்கள நம்மள்ட்ட பேசியிருக்காங்க சோ அவங்களையு பாத்து ட்டு அவுங்ளியு ரொம்ப வருஷமா ஆச்சுல அவுங்கள மீட் பண்ணி எப்டியோரு த்ரி வருஷோ த்ரீ இயர்ஸ் இருக்குமா சிஸ்டர் பேசி
ஆ இருக்கு இருக்கு இருக்கு
ஆ அதா சரி ஓ கே ரம்ப அதாதா ப்பா எப்டி நீங்க பசங்களல்லா அழைச்சுற மேரி இருக்கீங்களா இல்ல எப்டி தனியா வரீங்ளா
இல்லல்ல பசங்கள கூட்டிட்டு வர மாரி தா இருக்கு நீங்களு கூட்டிட்டு வந்துருங்க
சேரி சேரி அப்போ நைட் டின்னர் அங்கதா சிஸ்டர் அங்கேயே சாப்டுட்டு நம்ம நைட்டு ஒரு ஒரு டென் ஓ கிளாக் கெளம்புனம்னா எப்டியு லேட்டாகு சோ அதுக்கு முன்னாடியே கெளம்பிர்லாமா சும்மாவ் அவங்களுக்கு எதோ ஒரு கிஃப்ட் மாரி வச்சுக்குடுத்துட்டு நம்ம ஒடனே கெளம்பிட்லா ஏன்னா நா நா பன்னெண்டு மணிக்கு உங்கள கெளம்ப சொல் ஆமா சிஸ்டர் அதுக்குதா நா இப்ப பன்ணென்டு மணிக்கி ஆ அதா ஈவினிங் ம மதியானோ ஒரு பன்னெண்டு மணி கெளம்புறதுன் எதுக்கு சொல்றன்னா கிஃப்ட் வாங்கணு அவுங்களுக்கு நம்ம போற வழியிலேயே கிஃப்ட் வாங்கிப்போ அ எதாவது நல்ல கிஃப் ட்டா பாத்து வாங்கிட்டு ஆ அதுக்கு அதுலயே ஒரு ரெண்ட அ ரெண்டு மண் நேரோ போய்டூ சோ அதுக்கப்றோ ரெண்டு மண்நேரோதா அங்க போறத்துகு கரெக்டா இருக்கு சோ அதனாலதா நா முன்னடியே கிளம்ப சொன்ன மதியானோ நம்ப என்ன பண்ணவோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு ஒரு எட்டு மணிக்குல கெளம்பனா தா பத்து மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர்லா
செரி ஓக்கே ஸ்டே பண்ற மாரிலா இருக்காது அங்க
ஸ்டே பண்ற மாரினா பண்லா ஒன்னு பிரச்சன இல்ல உங்களுக்கு நீங்க என்னன் சொல்லுங்க அதுக் தகுந்த மாரி நம்ம போய்க்லா நைட்டு பாக்குறீங்க நைட்டு கொஞ்சோ வரதுக்கு ஒரு மாச யோசிக்கிறீங்களோ
ஆமாமா நைட் டைம்ல செரி ஓக்கே முடிச்சிட்டுனா மார்னிங் டைம்ல வந்தற்லா அப்டின் சொல்ட்டு பாக்கற
இல்ல இல்ல அவுங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அது மேரி லாங்ல இந்து வறவங்களுக்குல்லா ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்ளா நம்ம சொன்னோனா தகுந்து ஹோட்டல் புக் பண்ணிருப்பாங்
ஓக்கேப்பா ஓக்கே அப்போ நம்ம ட நைட்டு தங்கிட்டு காலைல வர மாரி பேசிக்கலா
ஆ நா ஏனா நம்ப முன்கூட்டியே சொன்னாதா உங்களுக்கு தகுந்தா போல ஆ புக் பண்ணுவாங்க நானு அவுங்கள்ட்ட பேசற நீனு பேசு
கு
எனக்கு ஓன்னு பிரச்சன இல்ல நம்ம சேந்தான போக போறோ பசங்கள்ள ஆ எனக்கு ஓக்கே தா பசங்கள அழச்சிட்டுதான பா போ போறோ அதனால பிரச்சன இல்ல பசங்கள விட்டுட்டு போனாதா நம்ப ஒடனே வராப்புல இருக்கு
ம்
போயிட்டு நம் மறுநாள் எப்போ எ எத்து மணி கெளாம்பலா
ஆ காலையிலயே கெளம்புற மாரி வச்சுக்கலா ஒரு நைன் டென்னுக்குலா மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆ லீவ் தா இப்ப சம்மர் லீவ் தானே
அப்போ அங்க பக்கத்துல எல்லா பூங்காலா இருக்குமா போயிட்டு கொஞ்சோ அது அவுங்களுக்கு சுத்தி காமிச்ட்டு ஒரு மத்யான போல கெளம்பிர்லாமா இல்ல ஈவினிங் கெளம்பிர்லாமா ஏனா அவுங்களுக்கு ஒரு இதா இருக்குல்ல
நா
ஆ நம்ப எவ்ளவோ கெளம்புறோ ஆயச்சி செரி இரும்ப ம் கப் ஆமா அங்க படகு சவாரில்லா இருக்குமா இல்லங்க எல்மே இதாதா இருக்கு செரி அதனாலதா நம்ப ஹோட்டலு அவுங்க புக் பண்ணி குடுத்துட்டாங்க நம்ப கல வே கரெக்டா அங்க இருந்து ஒரு ஒரு லெவனோ கிளாக் அது மாரி கெளம்பிட்டு பூங்கா போயிட்டு படகு சவாரில்லா போய்ட்டு ஒரு நாலு மணி அஞ்சி மணி கெளம்பிடுவோ வீட்டுக்கு கரெக்டா ஒரு அ எயிட் ஓ கிளாக் நையான் ஓ கிளாக் இல்லனா வந்துர்லா அந்த மாரி வந் அந்த மாரியே பாத்துக்கலா
ஓகே சிஸ்டர் நல்ல ஐடியா தா நம்போ அப்டியே பண்ணிக்கலா
அப்போற நம்ப இவுங்க ஹஸ்பண்ட்லா கேட்டுட்டீங்ளா அவுங்க வீட்ல ஹஸ்பண்ட்லா கேட்டுட்டீங்ளா
இல்ல இல்ல நீங்க சொல்றத பொறுத்துதா கேக்கனு வீட்ல அ உங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறோ தா சொல்லனுன் சொல்ட்டு வெயிட் பண்ணிட்ருந்தே
அவுங்களு வரா மாரி இருந்தா இன்னு நல்லா இருக்குல்ல நம்ப வீட்ல குடும்பமா போயிட்டு வரது
நல்லாதா இருக்கு ஆனா இங்க வர்க் எப்டின் தெர்ல
அதுதா நானு யோச்சிக்கிற இவங்கள்ட்ட சொன்னா ஓக்கேன் தா சொன்னாங்க ஆ இவங்களு ஓகே தா சொன்னாங்க நா முன்கூட்டியே சொன்னாதா நா போய் சே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாரி நா வந்து லீவ் எடுக்க முடியு சொல்லிருக்காங்க செரி எங்கியுமே பசங்கள கூப் கூட்டு போல இல்ல செரி இது இத ஒரு காரணமா வச்சிட்டு கூட்டு போன மாரி ஆயிரு
ம் சேரி ஓகே அப்ப நானு கேட்டு பாக்கறே
பாருங்க அ நம்ப பிரச்சனல்ல நாங்கதா இருக் கோம்ல நம்ப பாத்து ப இது பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சனில்ல அவுங்க ஒர்க்க போறத்து சொல்லுங்க நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னா ஓகேதா நாங்களு கூட இருக்கோ சப்போட் இருக்கு
ம் ஓகே வீக்கெண்டுனா பரவால்ல ம் வீக்கெண்டுனா பரவால்ல இப்ப வீக் டேஸா இருக்கறதுனால தா கொஞ்சோ யோசிக் க வேண்டியதா இருக்கு
யோசி ஆ அ இல்ல இது வீக் எண்ட்ல லீவ் கெடையாது என்னோட ஹஸ்பெண்டுக்கு வந்து வீக் எண்ட்ல லீவ் கெடையாது வீக் வீ வீக்
ம்
இது இதுதா சென்டர்ல பாது
அப்பிடியா ஓ கே ஓகே அது ரொட்டேஷ்னலாவா அவ்ங்களுக்கெல்லா லீவு
லீவு அதனால தா
ஓகே ஓகே ஓகே
ஆ கொஞ்சோ சுல
ம்
ஆமா ஆமா
ஆ செரி ஓகே நீங்களு எப்டினு ஒப்பி கேட்டுட்டு மறுபடியு கால் பண்ணுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம
இப்போ இவுங்ளுக்கு ஃப்ரைடே டூஸ்டேவா உங்ளுக்கு கன் இல்ல ஃபஸ்ட்டு வரட்டு சிஸ்டர் வந்துட்டு அவுங்க கிட்ட நீங்களு உங்க பிரதர்ட்ட கேட்டுட்டு என்னா ஏதுனு பாத்துட் டு அவள்ட்ட ஃபோன் பண்ணி புக் பண்றத நா சொல்லீட்றே நாங்களு நைட்டு தங்குறோன் சொன்னாதா அவ தகுந்த மாரி அவ ரூம் புக் பண்ணுவா ஏனா அவுங்க கேட்டுட்டுதா புக் பண்றாங்களா
ம் ம் ஆ கேக்குது கேள் கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது அன்னால என்னடான் பாத் ஆ செரி ஓகே ஓ
அப்படிங்ளா நம்மளு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலா இருக்கு சிஸ்டர் எனக்கு
அப்படியா இங்க கொஞ்சோ விட்டு விட்டு கேக்கற மார்ருக்கு என்னன் தெர்ல ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஓ ஆ ஆ செரி சிஸ்டர் அதனால் தா நா சொல்றே நா இந்த மாரி அவுங்கள்ட்ட கேட்டுட்டு பண்லான்ட்டு இப்ப நம்ம லேடிஸா பசங்க மட்டு போறது கொஞ்சோ இல்ல யாராது ஒர் த்தவுங்க ஜென்ஸ் வந்தாங்கன்னா நம்பளுக்கு கொஞ்சோ இதா இருக்கு ஒத்தாசியா இருக்குல்ல
நம்ம ஆமா
பா இருக்கு அதா இவுங்ளுக்குதா வேல இருக்கு சொல்றீங்க நீங்க பாத்துட்டே வாங்க ஒன்னு பிரச்சன இல்ல அவுங்க வர சொல்லுங்க ஒர்க்கு இருந்துச்சுன்னா ஒர்க்கு பாக்கட்டு நம்ப எங் என்னோட ஹஸ் பண்ட அழச்சிட்டு போய்ட்டு நம்ம அங்க நெறைய பேரு வருவாங்க சிஸ்டர் நம்ம பழைய வீட்ல இருந்தோல்ல அங்கேருந்து நறைய பேர் வராங்ளா அவுங்கதா இந்த ஐடியா குடுத்தாங்க இந்த மாரி இருந்துட்டு போலா நீங்க உங்கள்ட்டயு கேக்க சொன்னாங்க சரி அவங்கள்ட்டயு கேளுங்க அழுங்க ஆனா ஸ்டே பண்றத பத்தி அவுங்க சொல்லலா அவுங்க ரிலேட்டிவ் இருக்காங்ளா அங்க பொயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஒரு வேள இந்த பூங்கா இந்த மாரி சொன்னனா அவுங்க கூடமாட வந்தாலு வருவாங்க நம சேஞ் பண்ணி
ம் சேரி ஓக்கே
அதனால அத நா யோச்சிட்ருக்கே
ஓக்கே சிஸ்டர் நீங்க கேளுங்க நானு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றே
ஆ ஆ அவுங்க உங்களுக்
யாரு
அவுங்க பக்கத்துல அவுங்க அம்மா பக்கத்ல இருந்தா நம்ம வீட்டு பக்கத்ல அவுங்க இருந்தாங்ளோ ஒருத்தோ ஒரு ஆண்டி ஆ அ அவுங்க அ அந்த ஆண் டி வராங்ளா அவுங்கதா உங்ளுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஓ இன்னு கால் வர்ல வர்ல
அப்ப கண்டிப்பா பண்ணுவாங்க நீங்க பாத்துட்டு அவங்கள்ட சொல்லுங்க இந்த மாரி வரத வருவேன் சொ ல்லுங்க இதுமேரி தங்குறதெல்லா சொல்லுங்க அவுங்க என்ன முடிவு எடுக்றாங்கனு பாத்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்லா
ஆ செரி ஓகோ சிஸ்டர் கண்டிப்பா ஆ ஓகே ஓக்கே ஓக்கே
ஆ
ஆ செரி ஓக்கே நா பாத்துட்டு கால் பண்றே பாய்